உனக்கு சென்ற அளவுக்கு வந்து நம்ம பேசி
ஆ அதாவது நம்ப பசங்களுக்கு குடுக்குறத ஃபுட்ட பத்தி பேசிக்கிட் ட்ருந்தோ சாப்பாடு வந்து நல்ல பா குடுத்திருந்தா நல்லாருக் ஒ அப்டின்னு சொல்லிட்டு அது முக்கியமா பசங்களா வந்தா நம்ம வந்து ஒருஸ் டேஜுக்கு அப்புறோ அவங்க எல்லா சொன்னாலுமே என்னதுல சாப்பிடவே மாட்டாக நீங்க என்ன வேணா சொல்லுங்க இது பண்ணுங்க வீ மெய்னா ஆம்பள பசங்க வந்து எதுவுமே சொல்லட்டாங்க அட்லீஸ்ட் பொம்பள பசங்க வந்து நம்ம சொல்றத கொஞ்சமாவது கேப்பாங்க அம்மா சொல்றாங்க கொஞ்சோ கேப்போ அப்டின்னான் இது பண்ணுவாங்க து சாப்ட்டா நல்லது ஹெல்த்துக்கு நல்லது எனா எங்க வீட்லல்லா மொதல்ல செஞ்சு குடுத்தாங்க அப்பல்லா சாப்புல்ல இப்ப இடுப்பு வலியோட இருக்கோ இது தேவையா ஏனா அ பொம்பள பசங்களுக்கு வந்து நம்மளுக்கு ரெண்டு விதமான பிரச்சனைகள் இருக்கு மா மாத மாத ஆயிடுச்சுன்னா அந்த பிரச்சனையு ஃபேஸ் பண்ணுவாங்க மாதாந்திர பிரச்சனையு ஃபேஸ் பண்ணுவாங்க அதுக்கப்பறோ சிசேரியன் அந்த டெலிவரி அப்ப அ அப்பா கொழந்த பெறக்குறப்போ அவுங்க அனுபவிக்கிற பெய்னே வேற பெய்னுங்க அந்த டையத்துல நார்மல் டெலிவரியா அ இல்ல அறுவை சிகிச்சையா இந்தது பாக்குறப்ப இந்த ரெண்டு இதுல எத ஃபேஸ் பண்ண போறோம்றதே அந்த டென்ஷன்லயே இருப்பாங்க அந்த ஒன்பதா மாசம் பெறந்துருச்சுன் வச்சுக்கோங்க கொழந்த இப்ப வந்துரு அதாவ்து நார்மல் இது க்கு வர்றத்துக்கு ப என்னென்ன வேல செய்னுமோ எல்லாருமே எல்லா வேலயு செய்றாங்கங்க ஆனா அந்த லாஸ்ட் டையத்துல இந்தாருக்கு அதாருக்கு அப்புடின்‌ சொல்ட்டு சிசேரியன்தா பண்றாங்க சோ இப்ப வலி தெரியாம பண்ணிர்றாங்க அதுக்கப்பறோ ஒரு அ ஞ்சு வருஷ கழிச்சு பாத்தா அதுக்கப்பற முதுகு வலி தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு ஒன்னு இல்ல நம்மளால முடியும் கொஞ்ச நேர செரி வேலயெல்லா முடிச்ட்டோ கொஞ்ச நேர அதா காலைல சண்டேனா கொஞ்ச நேர எக்ஸ்ட்ரா தூங்கணுன் நெனச்சாலே நம்மளால முதுகு வலியால தூங்க முடியாது ஒரு மினிமம் ஒரு நாலு மண்நேர அஞ்சு மண்நேர தூங்குனா ‌நம்ம ஒன்னுமே ஆகாது அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா தூங்குனனாலயு நம்ளுக்கு இடுப்பு வலி அப்பிடி வலிக்குங்க எங்கருந்துதா வரும்னே தெரியாது இதுக்காகதாங்க பசங்களுக்கு மொதல்லருந்தே குடுக்க வேண்டியதெல்லா குடுத்து ஓரளவு நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டா குடுக்கனுன் நெனக்கிற ஏன்னா நெஜமா நீங்கல்லா இப்ப ஏனா இப்பதா ரீசண்டா மேரேஜ் ஆயிருக்குனு சொல்றீங்க முடுஞ்ச அளவுக்கு இப்பருந்தே ஹெல்தி ஃபுட்டுன்னா பாத்தீங்னா இந்த காலைல எந்திர்ச்சி கொஞ்சொ வாரத்துல ஒரு ரெண்டு மூண் நாளாவ்து சேத்துக்கோங்க உளுந்தங்களி இந்த அதே மாரி வாரத்துல ஓரு நாள் முட்ட எடுத்துக்கோங்க முட்ட வெல ஏறிக்கிட்டு தா இருக்கு தெரியிது அதுக்கு காரண அதுக் காக நம்ம முட்ட சாப்டாம இருக்க முடியாது
இல்ல முட்டையெல்லா வந்து பாத்தீங்னா டசன் கணக்குல எங்க வீட்ல கடக்கு கணவர் வாங்கி
ஆ இல்ல நா ஏனா ஒவ்வொருத்தவ்ங்க ஒர் வெலைவாசி ஏறிக்கிட்டே போவுதுல்லங்க எல்லாரு எல்லா எல்லா டைம் ஒரே மாரி இருக்க முடியாதுல அதுக்காக சொல்ல வந்தெ ஏன்னா போன வாரத்துலல்லா அறுவத்தி மூன்ருவாய்க்கு வாங்குன முட்ட நேத்தெல்லா எழுவத்தி மூன்ருவா ஆயிடுச்சு காரணொ அங்க நாம கல்ல முட்ட வெல அதிகமாயிடுச்சி அங்க ரேட்டு ஏர்னா இங்கயு ரேட்டு ஏத்திர்றாங்க ஒன்னுமே பண்ண முடிய மாட்டெங்குது அதுனால வந்து வார த்துக்கு மூணு நாள் இதையு உளுந்தங்களி சாப்புடுங்க முட்ட சாப்புடுங்க என்னென்ன புரோட்டின் ஐட்டமோ அதெல்லா சேத்துக்கிட்டே வாங்க அதெல்லா ரொ ம்ப நல்லது உங்களுக்கு ஃபியூச்சர் இதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நெஜம்மா சொல்றெ நாங்கல்லா அந்த கஷ்டத்த அனுபவிச்சுக்கிட்ருக்கோ அந்த கஷ்ட வீட்ல செஞ்சி குடுத்தாங்க சாப் க்டாம் வேண்டான்னு அவாய்ட் பண்ணோ இப்ப டம்மளே செஞ்சு செஞ்சு சாப்படணு செஞ்சு குடுக்குறப்ப சாப் ட்றது வேற நம்மல்லா செஞ்சி சாப்பறது ரொம்ப கஷ்டங்க அந்த கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு இருக்கங்க ஆ
சேறிங் தோழி பரவால்ல விடுங்க ஆனா எ கணவுருமே சொல்லுவார் அ இப்பவுமே வந்து நல்ல ஃப்ரூட் ட்சு அது இது சாப்டு ப்ரோட்டீன் தா வந்து முக்கியமா வந்து எடுத்துக்க சொல்றாங்க இப்போ ஹாஸ்பிட்டல்ல போனாலுமே டாக் து வந்துட்டு இப்ப திருமணமாய் ஒரு நாலு மாத நால நாள்த ஆகுது அப்டின்னா இப்பவே வந்துட்டு ஃபோலிகேசி டேப்லெட் டுக்கிறது அப்ற ஏந்திக்க ட்ரை பண் ப்ரங்யாரிட்டி ஃபோலிக்ஆசிட் டேப்லெட் குடுக்கறது
ஐங்க எங்க அந்த டேப்லெட்டே மெய்னா ப்ரோட்டீன் டேப்லெட் தாங்க வேற ஒண்ணுமே கெடையாது அத சாப்ட்டா இதாகு சொல்றாங்க அதலா ஒண்ணுமே டையாதா சாப்டாடாயு வரதா செய்யு மெய்னா சத்துக்குனு சொல்லி குடு ப்புறாங்க அத அந்த சத்தெல்லாமே நம்ம வீட்ல கெடைக்குது கருப்பு சுண்டல் சாப்புலா முட்டை சாப்புலா கீர சாப்புலா இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லது நிஜமவே இத தவிர நீங்க என்னங்க அந்த மாத்ரல போய் சாப்ட போறீங்க இததாங்க அந்த மாத்ரல இது பண்ணி தரப்போறாங்க கீர ப் அ பருப்பு வகையில கொஞ்ச கொஞ்சமா கொறச்சிட்டே இந்த மாரி ஐட்டத்தை சேர்த்துக்க வேண்டியதா
ம்
உங்குளோட நீங்க வந்து வெளியூர் பயணல்லா போய்ருக்கிங்ளா அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ச கொஞ்ச ஷேர் பண்ற ளா
கண்டிப்பா தோழி நா வந்து பல நேரமான வெளியூர் பயணம் வந்து போயிருக்கே அதை வந்து சொல்லவே முடியாது எல்லா வந்து பாத்தீங்கன்னா நா வந் து தமிழ்நாட்டுக்குள்ள எங்க எங்க ஊர் பக்கத்துல இருக்கிற ஊர அந்த மாரி தா போயிரு கோ நா வந்து குறுகிய காலத்துல ஒரு நாலு மாசந்தா ஆயிருச்சு அப்டின்னாலுமே திருமணமாயி இந்த நாலு மாசத்துலயெ நறைய எடங்களுக்கு போயிருப்போ இப்ப ஏற்கனவே
இல்ல தோழி ஏ ஏ கேக்குறனா இத நாலா போகல
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா நா சொல்றே சொல்றே தோழி இப்ப வந்து பாத்தீங்கனா இப்ப வந்து நாங்க போறதெல்லாமே மலை பிரதே சமாதா இருக்கு செரிங்ளா மலைப்பிரதேச பக்க நம்ம போனொம்னாலே கண்டிப் பா அங்க வந்து எதாவ்து ஒரு அருவி இருக்கு ஏ மேக்சிமம் ஒங்ளுக்கு வந்து இங்க மலைப் பிரதேச நாங்க வந்து போறது வந்து இருசக்கர வாகனத்துல இங்க பக்கத்துலயே இருக்கக்கூடிய ஒரு மலைப்பிரதேசத்துக்கு போவோ எங்க ஊர்ல இருக்கவுங்க யா ரா இருந்தாலு‌ இப்ப ப இளம் வயசுல இருக்கக்கூடிய பசங்க அப்டின்னாலுமே காலேஜ்
குற்றாலொல்லா போனீங்ளா குற்றாலொல்லா தண்ணி விழுகுதுன் சொல்றாங்க அங்கல்லா
இல்ல தோழி நா அங்க போனதில்லைங்க
அ ஏனா நீங்க அருவி மாரி பிளேஸுன் சொன்னீங்களா அதனாலதா எனக்கு அருவினா குற்றாலந்தா தெரியு தென்காசி பக்கத்துலருக்குது
ஆ அதுதா இல்லைங்க தோழி நா அங்க போனதில்லெங்க அங்க வந்து பாத்தீங்னா ரொம்ப சின்ன புள்ளையா இருக்கும் போது கூட்டிட்டு போனாங்க இப் ப சமீபத்துல நா போனது கடையாது ஆ அதுக்கு போனு இப் ப வந்துட்டு கொஞ்ச அதுக்கு நேர வரனு இல்லைங்ளா எல்லா கொஞ்ச கமிட்மெண்ட்ல இருக்குறனால எனக் திருமணமாகியெ ந அதுக்கப்றொ கொஞ் கேப்பு வந்து எடுப்போ நம்ம கரியரா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலு கொஞ்ச கேப் எடுப் பொ அதுலெருந்து நம்ம மறுபடியு ரிஃ ப்ரஷ் ஆயி வரனு அப்டிங்கம்மோது கொஞ்ச லேட்டாகும் இல்லைங்ளா அதுனால சேரி அ அதுனால சேரின்டு இப்பதா கொஞ்ச எல்லாமே நார்மலா இருக்கு அதனால சேரின்டு அப்டியே இது பண்ணிட்ருக்கோ
ம் ம்
நானு எ‌ கணவரு வந்து வீட்லயே இருக்க மாட்டோ அ பெருசா எங்க வீ ட்ல வந்துருப்போ எங்க அம்மா வந் து எங்க அம்மா வீட்ல அங்க கொஞ்ச நாள் இருப்போ இங்க கொஞ்ச நாள் இருப்போ ஒரு வாரத்துல ஒரு ரெண்டு மூணு நாட்கள் அங்க இருப்போ ந மிச்ச நாட்கள் வந்து இவரு வீட்ல இருப்போ அந்த மாதிரி தா வந்துட்டு நாங்க இது பண்ணிருக்கோ ஏனா வந்து பாத்தீங்க எங்க அம்மா வந்துட்டு சிங்கிள் பேரண்ட் தா சொ அதனால அவங்க தங்க தனியா இருப்பாங்க அப்டிங்கிறதுக்காக அவங்களயு பாத்துக்கணு இல்லிங்ளா
அ இல்லல்ல நல்ல விஷய நிஜமாவே மு ஏன்னா தனியா இருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு கூட கூட்டு வந்து வச்சுக்கறது நல்லது தா
இல்ல அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பிசினசு பா எதுனா அவங்க வந்துட்டு வேல பத்துட்டுருக்காங்க சோ அதனால பீல்டு ஒர்க்கு அந்த மாதிரி ப்போமே வெளில இருப்பாங்க ஆம்மா அவங்களுக்கு எப்டின்னா இந்த மாதிரி அடுத்தவங்க வீட்ல வந்து இருக்கிறது அப்டின்னங்கறதுல தா அவுங் அது செட்டாகாது
எனக்கும் புரியுது ஏன்னா எங்க வீட்ல இருக்கறதா உங்க வீட்லயு இரு நெஜமாவேவுந்து ஆ மேரேஜ் நம்ப நம்பளு நானு ஒரு பொண்ணு கொடுக்குற பொண்ணு பெத்து வச்சுருக்கே நாளைக்கு அவங் ப்ல மேரஜ்குடுத்துட்டு அங்க போய் கார்றது நல்லா இருக் க்காதுல்ல நம்மளுக்கு அது தெரியும்ல அதனால மேக்சிமம் ம அ மேக்சிமம் அந்த து நெனப்பாங்க பொண்ணு வர்றவங்க சந்தோஷமா இப்ப நம்ம போறமா ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு வந்தமா அதோட இருந்து இருந்து டு வர்றதா நல்லதுன் தோணு
கண்டிப்பா இப்போ அவங்க வந்து அ நானு போனே அப்டின்னா வந்துட்டு நா பேண்ணன எ கணவர் தனியா ய விட மாட்டாரு அவருமே கூட சேர்ந்து வரு வருவாறு இது கல்யாணமாய் நாலு மாசம்மானாலுமே இதுவரைக்கு
தோழி கால் வந்து இடை இதா இருக்கு ஒரு மாரி எற சு சவுண்டா இருக்கு பாரு ஆ இப்பதா இப்ப நீங்க பேசுறப்ப உங்க வாய்ஸ் வந்து ரொம்ப எ எறச்சல் ச சவுண்டோட வரு
நெட்வொர்க் இஸ்ஷுவா ஏது இருக்கு தோழி இப்ப கேக்குதுங்ளா தெளிவா
சரி பேசுங்க தோழி பேசுங்க இல்லல்ல அந்த இறைச்சல் சவுண்டோடதா இருக்கு ஆ இல்ல இரைச்சலோ இரைச்சல் சவுண்டு தா அதிகமா வருது அப்பிடிதா இருக்கு தோழி ஆ
நா இருங்க ஃபேன் வேணா ஆஃப் பண்ணி பாக்குறே
ஆ இல்லன்னா நா திரும்ப ஒரு டைம் கூட கால் கட் பண்ட்டு அடுத்த கால்ல வ வெனா கூப்
இல்லெங்க தோழி நமக்கு நேரம் வந்து இதாயிரு ரிஜெக்ட் ஆயிரு அதுனால தாங்க
ஓ செர் செர் செர் செ இரைச்சல் சவுண்டு தா இருக்கு தோழி கேக்குது அந்த வாய்ஸோடையெ அந்த இரச்சல் சவுண்டு சேத்து வருது இப்ப நா பேசுறது அந்த மாரி இருக்கா உங்ளுக்கு
இல்ல உங்களுது உங்களுது தெளிவா கேக்குது தோழி என்ன இதுன் தெரில ஆமா அ சோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்ப வந்து ட்டு அம்மா அந்த பக்கமிடுக்காங்க நாங்க வந்து அடிக்கடி போய் பாத்து ப்போ அப்பப்ப போயிருவோ அப்ப நா வ ரங்கறம்மோது கணவர் வந்து என தனியா வுட மாட்டாரு அவரு கூட சேந்து வந்துருவாரு அந்த மாரி நாங்க போம்போது வீ ட்ல கொஞ்ச ஆளுங்க கூட்ட இருக்கும் போது எங்க அம்மாக்கு ரொம்ப
தோழி நெஜமாவே இந்த வாய்ஸ் எல்லாமே எனக்கு தெருஞ்சு இத இத கட் பண்றது கூட நல்லதுதா தோனுது ஏன்னா இது இந்த வாய்ஸ் நம்ம எரச்சல் சவுண்டோட இருக்கு இது எப்டி இதாகுமான் தெரிலயே
அப்டியா அப்ப நீங்க வேணா அப்ப நீங்க வேணா தொடர்ந்து எதா பே ‌சுங்க தோழி
ஆ ஓகே தோழி நா வேணா பேசுறே என்னா நா என்னோட அனு பவொ நா ஷேர் பண்ண ஏனா நா மேரேஜ் ஆன புதுசுல நாங்க ஒரு பிளான் பண்ணோ எங்களால போக முடியில கொடைக்கானல் போலான் நெனச்சோ அப்போ வந்து என்னால முடியில எனக் கு ஸ்டொமக் பெயினா இருக்கு நா வர்லன் சொல்லிட்டே கரெக்டா மேரேஜ் ஆயி ஒரு டூ டேஸ்ல நா வர்லன் சொல்லிட்டே அதுக்கப்ற போல த ட்டீன் டேஸ் லீவ் போட்டாங்க கன் பதி பதிமூணு நாள் லீவ் போட்டாங்க அதுக்கப்றோ வாழ்நாள்ல அவ்ளோ நாள் லீவே போட்ல அதோட செரி எங்யுமே போல போணு சுத்தி பாக்க போனோ இங்க சென்னையில வந்து அ அந்த பழவேற்காடு அங்க போனோ சிறுவாபுரி கோயிலுக்கு போனோ அ ஈ சி ஆர் பக்கத்துல அங்க இங்கிட்டல்லா சுத்தி காமிசிட்டுப்போ மெரினா பீச் இந்த மாரி இது எல்லா சுத்தி காமிச்சிட் போனாங்க அதோட சரி வாழ்நாள்ல வந்து அந்த கல்யாணம் இதுல்லா வந்து போனதுன்றது இப்ப வரைக்கு நாங்களு கேட்டுட்டு இருக்கோ ஆனா என்ன தா இருந்தாலு பா பாக்கிறப்ப போறப்ப நம்மளுக்கு முடியாதுல்ல நம்ம சுத்தி இதுக்கப்பற எப்டி போறது பப்பாவ கூட்டு தா போகணு அந்த முதல் அனுப போமாரி இருக்காது தோழி எப்பயுமே மோ நம்ம அத மிஸ் பன்ன அத மிஸ் பண்ணவங்க வந்து அந்த ஏக்க இருந்துகிட்டுதா இருக்கு சா என்ன எனக்கு மட்டு தா இந்த இது இருக் இந்தோ நெனச்சே ஆனா எனங்களோட தோழிக்கு அப்டிதா இருந்துருக்கு அவுங்களு ஃபீல் பண்ற என்னால எங்கேயுமே போக கூப்ட்டு போகவே இல்ல அப்டின்னு சொல்ற மாதிரிதா இருக்கு காரண என்னன்னா அஃப் சில சிச்சுவேஷன் சில உஅ உஅ இதுனால சூழ்நிலைகள்னால அவுங்களாலயு போக முடியாம போயிடுச்சுல்ல அவங்களு ஃபீல் பண்ணுவாங்க க்க திருமண ஆனா அதை கண்டிப்பா எல்லாரு எக்ஸ்பெக்ட் பண்ணலா எதிர்பார்ப்பு இருக்கதா செய்யு அத வந்து நம்மளால ஒன்னுமே அத பூர்த்தி செய்ய வேண்டியது நம்மளோட கணவரோட வேல அத பண்ண முடியல அவங்களோட ஃப்ரி ஏன்னா அவங்க அவங்களோ சூழ்நிலை வேற மாரி ஆய்ச் லீவு குடுக்கறது கல்யாண க்கும் குடுத்தடுறாங்க அதுக்கப்ற திருப்பகுறி கேட்டா கிடைக்க மாட்டேங்குது ஒரு நாள் ரெண்டு நாள் தா குடுப்பாங்க திரும்ப அத அப்டியே போய் போய் போய் போய் தள்ளி வந்து தள்ளி வந்து எயிட் இயர்ஸ் ஆயிச்சு இதுக்கப்றமா நடக்குமா நடக்காத காரியம ஆயிடுச்சு எய்ட் இயர்ஸ் நைன் இயர்ஸ் சயிச்சுனாலே ரெகுலர் லைஃபுக்கு வந்த மாரி தா ஆயிடுச்சு தோழி அதனால நம்ம எவ்ளோக்கெவ்ளோ அந்த மேரேஜ் ஆன புதுசுல போக முடியுமோ அவ்ளோக்கவ்ளோ நீங்க இப்பல்லா நாலு மாசந்தா மிஞ்சி போனா இன்னு ஒரு ரெண்டு மூணு மாச நல்லா போயிட்டுருந்தது அதுக்கு மேல்லா டைம் கிடைக்காது முடிஞ் ஏன்னா அதுக்கப்ற கூட்டு போவு மாட் டாங்க அவுனுக்கு வேல கறக் ரு நம்மளுக்கு சரிய ஆயிடும் நம்மளுக்கு ஃபிஸ் சேரி உனக் ஜமாவ மு அதுக்கப்ற ட்டமெட்டிக்கெ ரெகுலர் லைஃப்க்கு மாறிடுவோமா அதுக்கப்றம் கூட்டு போக முடியலையேன்னு ஃபீல் பண்ணாத அளவுக்கு நம்ம போயிட்டு வந்துட்டோனா ஓகே நம்ம போயிட்டு வந்துட்டோ ஒரு இதாவுது இருக்குல்ல கேட்டா அங்க போனோ இங்க போனோனாது அவங்களு சொல்லிக்குவாங்க நம்மளு பேசிக்கலா தோழி கால் ஆ இது பண்ணிக்கலா தோழி நா முடியல நேரமாயிடு
நன்றிங் தோழி ம் ம் ம் அ